கேக்குதா
ஆ கேக்குது ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க சொல்லுங்க
ஆ காலேஜ் பாண்டிச்சேரியில எனக் ஒரு காலேஜ் கடச்சுது வருஷத்துக்கு ஃபாட்டி தௌசண்ட்னு சொல்லிருந்தாங்க அஞ்சு வருஷோ ஆ இப்போ ஃபிப்டி தௌசண்டேங்க எக்ஸாம்ஃபீஸ் அது இதுனு செலவாகுதுங்க இங்க கட்ற அதே ஃபீஸ் தா செமுக்கு டுவெண்ட்டிஃபைவ் டுவெண்டிஃபைவ் ஃப்ட்டி டொயுசன்ட் அஞ்சு வருஷோ கட்றோ அங்க வந்து ஆனா படிக்கறது வந்து இன்ஜினியரிங் இங்க படிக்கறது வந்து ஆர்ட்ஸ் பி எஸ் சி அங்க படிக்கறது பி டெங்கு பிளஸ் அந்த காலேஜ் வந்து
ஆமா எம் பி ஏ ஓ ஆ அதனால தா ஃபீஸ் கம்மி உங்களுக்கு
ஆ சென்டரல் காலேஜ் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஃபீஸூ கம்மி தா எங்கள் அம்மாட்ட கெஞ்சன போற போற
ஆனா உங்களுக்கு அது ரொம்ப ஒர்த்து உண்மையாவே
ம் அது வந்துட்டு ம் என்ன சொல்றது ஒரு சிக்ஸ்டி பெர்சன்டேஜ் அந்த மாதிரி இருந்தாலே நல்ல நல்ல வேல கிடைக்கு
ஆ இல்ல ஆமா சென்ட்ரல் யூனிவர்சிட்டினாலே அது வந்து ஒரு கவர்மெண்ட் தான அதுதா உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கு
ம் என்ன வேணு அதுக்கு மேல கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி முடிச்சு இன்ஜினியரிங் முடிச்சாச்சு எம் பி ஏ முடிச்சாச்சு ரெ எசன்சியலே முடிச்சுட்டோமே ஆ ஆனா வீட்டுல வந்துட்டு தூரமா அனுப்பணு அப்டின்னு சொல்லிட்டு
நீங்க சொல்றீங்கல இந்த பாண்டிச்சேரி அந்த மாதிரி திருவாரூர்ல சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இருக்கு தமிழ்நாடோட சென்ட்ரல் யூனிவர்சிட்டி திருவாரூர்ல இருக்கு அங்க போய் நாங்க அப்ளே பண்ணோ எம் பி ஏ க்கு நீங்க சொல்ற மாரி அவ்ளோ கம்மி வருஷத்துகே தேர்டி தௌசண்ட் எம் பி ஏ லா ஃபீஸ் செம்முக்கே ஒன்றலச்சிருவா
ஆமா
எனக்கு ஷாக்க ஆயி பரவாயில்ல ஆனா வந்து நல்லா உள்ள ஒரு மாரி காட்டுக்கு நடுவுல இருக் காலேஜி ஹாஸ்டலு எங்க அம்மா ஆனா அது ஒரு இது இது சென்டரல் யூனிவர்சிட்டில படிச்சாலே தனிப்பே நம் சென்டல் படிச்சிருக்கோ அப்டினு நம்ம தனி ஒரு மரியாத
ஆமா
ஆனா அங்க அப்ளை பண்ணணுனா ஒரு எக்ஸாம் எழுதணு அப்டினு சொன்னாங்க நெப்ட்டோ ஏதோ அது கொஞ்ச டிஃரெண்டா நெட்டுனு நெனைக்கற பி ஜி எக்ஸாம் எழுதுறதுக்கு நெட் எக்ஸாம் அப்ளை பண்ணி எழுதணு இன்னைக்குதா லாஸ்ட் டேட் ஆ அன்னைக்கு தான் லாஸ் டேட் அப்ளை பண்ணுங்கு சொன்னாங்க எங்க அம்மால ஓகே நீங்க உடனே அப்ளை பண்ணிரூ ஆனா லாஸ்ட்டா அவங்க என்னா சொன்னாங்க நீங்க அப்ளை பண்ணா உங்களுக்கு இங்கெதா கெடைக்கணுல்ல உங்களுக்கு பாண்டிச்சேரி டிஸ்டிக்கு திண்டுக்கல் இந்த மாரி கெடைக்கு நீ எங்கனாலு போக ரெடியா இருந்துக்கணூன் சொல்ட்டானுங்க
அந்த ஒரு வார்த்தைய போட்டது அவங்களுக்கு மனசு மாறிருக்கு
எங்க அம்மா அப்பவரைக்கு ஒரு ஃபிஃப்டி ஃபர்சட் ஓகேவாதா எங்க அம்மா வந்து என்ன வெளில்ல அம்சி படிக்க வைக்கனு அதலா எங்க அம்மாக்கு அ ஆச க ஓகேவா இருந்தாலு எங்க மாமா வந்து வண்டில அவங்க வந்து வந்துட்ருக்கும்போது மாமா பை பேசி ஒரு பொண்ணு தா இந்த மாரி ஹாஸ்டல்ல அதாவது நெறைய ஹாஸ்டல் என்னென்னமோ நடக்
இவிங்க பா இவங்களாலதா நமக்கு வாழ்க்கையே நாசமா போ
எங்கம்மா அது வரைக்கு அ தா வீட்டு வரைக்கு வார வரைக்கு நல்லாருந்தாங்க வீட்டுக்கு வந்துட்டு நைட் டு அப்பா சொன்னாங்க அப்ளை பண்ணாவாமான் கேக்குறே மாமா இப்பில்லா சொன்னா எக்கு யோசனையாருக்கு வேண்டா அப்டின்டாங்க அ போங்கடான்டு நானு விட்டுட்டே
இதுக்கு மேல நம்ம என்ன பண்ண முடியு நம்ம வந்துட்டு எக்ஸாம் எழுதி கம்மி மார்க் கம்மி காசு வரணு இவங்களால கட்ட முடியாதுன்னு நம்ம வின் ஒன்னு ஒன்னு தேடுறோ இவ ங்க வந்துட்டு பக்கத்துலயே வச்சுக்கனுனா நடக்குற காரியமா
ஹாஸ்டல்ல என்னென்னமோ நடக்குது இதுப்பானால நானு என்னாத்த சொல்லி இதுக்கப்பறோ என்ன சொன்னா என்னால் எனக்குதா திட்டுவிழு
அங்க என்னன்னவோ நடக்கட்டுயா நா எதாவது பேசாம இருந்துக்குறே கேக்க மாட்டாங்க இப்பவே இந்த பேச்சு பேசுற அங்க போன என்ன பேச்சு பேசுவம்பாங்க நா சொன்னே நால்லா ஹாஸ்டல்ல இருந்துக்குவே அப்டின் சொன்னே அவங்க பேசாம இரு ஒனக் ஒன்னு தெரியாது அவிக ஓகே இதுக்கு மேல என்ன சொல்றது
ஏதாச்சு நடக்கு ஹாஸ்டல்ல அது நடக்குதுன் அப்புல்லா பாத்தாகனா படிக்கவே முடியாது எவ்வளோ பேரு படிக்கிறாங்க ஹாஸ்டல்
அப்ப நா சொன்ன உங்களுக்கு அவ்ளோ வருத்தமா இருந்தா நீங்ளு எங்கூட வந்து அங்கயே செட் டுல் ஆயிருங்க நா படிச்சி முடிக்கிற வரைக்கு அப்டின்தா சொன்
அதேதா ஓ ஓகே பண்ணி ஓகே சொல்றோ அதுக்கு செட் ஆக மாட்டாங்க அது தம்பி இருக்கா ஆ ஓ ஒனக்கு தம் ஒனக்கு தம்பி இருக்கா தம்பி பாக்கணு அப்டினுவாங்க சரி நம்மளு ஃபர்ஸ்ட்டு பஸ்ட் பார்ன்னாலே நம்ம சாக் ரிஃபைஸ் கொஞ்சொ கொஞ்சொ பண்ணிதா ஆகணு
அதுக்குனு இப்பிடியா நல்ல நல்ல கோசு கெடச்சி ஒரு மொ க்க கோர்செடுத்துட்டு உக்காந்துருக்கே இதே பீஸ்ல நல்ல கோர்ஸ் எங்க ஒரு சார் மொக்க காலேஜில மொக்க கோர்ஸ் எங்க
சொப்பா கொஞ்சோ கஷ்டோந்தா நீங்க சொன்ன மாறி எனக்கு நா அந்த கஷ்டத்த அனுபவிச்சிட்ருந்ததுனால நானு ரியலைஸ் பண்றே
ம் ஆ எவ்ளவோ பேசி பாத்தே மிஸ்ஸுகிட்டலா சொன்ன இந்த மாரி
அட்லீஸ்ட் கூலுக்கு டியூசன்னா சேரலால ஏனா கண்டிப்பா கேர்ல்ஸ் காலேஜெலா ஒஸ்ட்டா இருக்கு நீங்க கத்துக்காததெலா கத்துப்பீங்க போய் கேர்ள்ஸ் காலேஜிலப்போய் அப்டி இருப்பாளுக எல்லாரு
ஓ இதுக் மேல என்ன கத்துக்குறது
அவர் சொல்ற ஒரு மாரி டீசன்டாவே இருக்காதுங்க
அது நா கேர்ள்ஸ் ஸ்கூல்ல படிச்சவதா நானு
ஆ அதுதா நம்ளுக்கு ஒரு செட் அமையு இருதாலு செட் இல்லாம நறையா அப்டிதா இருக்குங்க
கஷ்டதா அது அதுவு ஒரு கஷ் டோ இருக்கு நா அந்த நாலு பேர் நாலு பேருனே சுத்தி பழகி எனக் இப்போ அங்க போய் யாருமே தெரியாம இருக்கணுனு நெனச்சாலே ஒரு மாரி பயமா இருக்கு
பழகிரு ஒன் வீக்ல ஆனா
அஅ ஒன் வீக்ல ரெடி ஆகணு இல்லாட்டி நா பைத்திய புடிச்சிஸ் காலேஜ் து வேணான் சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிருவே
நாலா உண்மையா அப்பெல்லா அழுது இருக்க பஸ்ல ஏறி போ போய்ட்டு காலேஜ்ல எறங்கி காலேஜ் உள்ளதா எறங்கணுமோ வெள்ள கூட எறங்க கூடாதா அங்க ஒரு கேன்டீன் கூட இருக்கு அது குட்டியா நம்ம எங்க ஸ்கூல்ல கூட பெரிசா இருந்துச்சி கேன்டீனு
அ
ஆளு இல்லவே இல்ல
எங்க காலேஜ்லயு கேன்டீன் இல்ல
அஷ் கேன்ட்டீன் இல்லயா
இல்ல கேன்ட்டீனே இல்ல
குட்டியா கூட இல்லியா
குட்டியா கூட இல்ல
எப்டி காலேஜ்ல கேன்டீன் இல்லாம இருக்கு
நா வந்துட்டு காலேஜி ஃபீஸ்ல்லா கட்டிட்டு காலேஜ் சுத்தி பாக்லாமான்ல்லா கேட்டே ஆ பாத்துக்கோங்க அப்டின்னாங்க நம் தெய்வீமா போய் சுத்தில்லா பாத் ட்டு ஒரு தாத்தா கிட்ட போய் தாத்தா கேண்டடீன் எங்க இருக் கிது அதா சுத்தி பாக்குற அளவுக்கு ஒன்னு இல்ல ஸ்கூல் மாரிதா இருந்தது கூல் கொஞ்சோ பெருசா இருந்தா எப்டி இருக்கோ அப்படி இருந்துது அப்ப நா போயிட்டு தாத்தா இங்க கேன்டீன் எங்க இருக்கு தண்ணி வாங்கறதுக்கு வேண்டி கேன்டீன் எங்க இருக்கு அப்டின் கேட்டா கேன்டீன்லா இங்க இருக்காதுமா
யோ இப்ப எந்த
எனக்கு நெஞ்சு வலிச்சிருச்சி ச அந்த காலேஜ்ல வந்துட்டு மத்தியானோ வரைக்குந்தா காலேஜே
ஆ அ அப்டி இருந்தாலு எல்லா காலேஜ்ல கேன்டீன் இருக்குமே கண்டிப்பா கேன்டீன் இருக் இப்ப எந்த காலேஜா இருந்தாலுமே கவர்மெண்ட் காலேஜ்ல கூட இருக்கு
கேன்டீன் இல்லன் சொல்ட்டாங்க எனக் ரொம்ப சங்கடமாயிருச்சி அப்றோ காம்ச்சாங்க இந்த இங்க பக்கத்துல வந்துட்டு காலேஜி பக் பக்கத்துல ஒரு சின்ன பொட்டிக் கட இருக் ஆ அங்க வேணா போய்க்கோங்க அப்டிங்றாங்க தெர்ல தெர்ல சுத்தி பாக்க வந்தவங்க வந்துட்டு அதனால அவரு
நீங்க எதாவ்து அந்த காலேஜ்ல உள்ள சீனியர் அக்காங்க கிட் ட பேசி இருக்கலான்ல அப்டியே உங்க அப்பா கிட்ட அம்மாவ வுட் பேச வெச் பேச வெச்சிருக்லா இல்ல
எங்க நா வந்துட்டு எனக்கு தெரியு அது ஒரு மொக்க காலேஜ்னு எனக் தெரியு
யா
ஆனா எங்க அம்மா அப்பா அத காதுல வாங்குறதுக்கே ரெடியா இல்ல
நாங்க காலேஜிக்குள்ள போயி காலேஜ் சுத்தி பாக்க போனப்ப அப்ப எக்ஸாம் நடந்துட்ருன்சுன் நெனைக்குற ஏதோ லாஸ்ட் நா ஃபஸ்டே உள்ள போற அப்ப சும்மா பாக்க போறப்ப தேர்ட்யியர்கு எக்ஸாம் நடந்துட்ருந்துச்சி அப்போ அங்க உள்ள ஒரு முஸ்லிம் அக்கா எங்கிட்ட நாங்க நடந்து கூட கிட்டக்க கூட வர்ல அதுக்குல்லானே என்ட்டு பாப்பா இந்த கால்ஜ்சேர போறியான்னாங்க ஆமாக்கான எந்த கோர்ஸ்ன் கேட்டாங்க என்ன கோர்ஸ் சொன்ன தயவு செஞ்சி இங்க சேந்துராத இங் இப்பயே ஓடிரு நா சொல்றக் கேளு இங்கலா வேணா இங்க வந்தா நீ பீல் பண்ணுவ அந்தக்கா ஒரு மாரி சிரிச்சுக்கிட்டே சொல்து எங் அம்மா வந்து இந்த மாரிதா நறைய பேரு இந்த ரீல்ஸ்ல்லா பாக்கறமாரி பண்ணுவாங்க வா அப்டின்னாங்க நானுமே அந்த அக்கா ஒரு மாரி சொல்றத பாத்துட்டு கடுப்பாய்டுச்சு ஒரு மாரி சொல்லிச்சி அது என்னப் பா சொல்றாங்க அன்னிக்கே அந்த பொண்ணு சொல்றத கேட்ருக்கணு உன்ன காப்பாத்திக்கதா காப்பாத்ததா பாத்துருக்கு அந்த பொண்ணு
சேரி என்ன ரெக்கார்ட் பண்ணி என்ன அப்பிடியாது சேத்தி விட்டுட்டீங்ளே
இப்ப பேசீர்வோ அபோ பதில் சொல்லும்போது நீங் வெறி யேறு பாரு ஆனா அம்மா அப்டிங்கறதுனால அமைதியா இருந்திருவே
ஐய நா லா ஏத் இவுங்க மட்டு ஏண்டா இவள இந்த காலேஜ்ல சேத் தன் கேட்டாங்க எங்கிட்டலா கீராதீங்க என்று அந்தளவுக் பேசிர்வே அவ்ளோ டென்ஷன்ல இருக்கே எனக்கு இந்த காலேஜ் வந்துட்டு ஸ்கூல்ல இருந்தே வந்துட்டு கூட்டிட் போனாங்க சும்மா இந்த கெரியர் கைடன்ஸ்க்குலா கூட்டிட் போய் அவுங்க காலேஜ பெருமப்படுத்துவாங்கள
அதுக்காகவே அவுங்க சும்மா அந்த வள அட்வடைஸ்மெண்ட் பண்ணுறதுக்காகவே கூட் போவாங்க
ஆ அப்டி கூட்டிட் போனாங்க எனக்கு பாத்தோனே தெரிஞ்சிச்சு சே சேர் என்னத்து அனதர் ஆப் ஸ்கூல் மாரி இருந்துது அப்பவே எனக் தெஞ்சுச்சு வைப் டே இந்த காலேஜ்ல மட்டு சேந்தர கூடாதுனு நான் இந்த சபத எடுத்துட்டு அங்கேருந்து வெள்ல வந்தே அதே அ அப்புனா அத்தா கூட போய் எங்க அட்மிஷன் போடும்போது எனக்கு எல்லா எ தலையெழுத்து
மேக்சிமம் வந்து என்ன நா காலேஜ் இருன்ன எனக் தெரியாது ஆனாலு எனக்கு தெரிஞ்ச காலேஜிஜ்ந்தா தா இதுல வரவே மாட்டே ஆம தயவு செஞ்சு சேய்த்து வுட்டுறது எங் அம்மாட பா நூற் தடவ சொன்னே கடைசிய கொண்டு வந்து அப்டி பண்ட்டாங்க
இஷ்டமே இல்லாம சேத்து விட்டாங்க அட்து நமக்கு மார்க்கு கம்மிங்கிறதுனால நம்மளாலு சண்ட போடவு முடியில இப்ப எனக்கு வந்துட்டு ஒரு ஃபைவ் ஃபோர் செவன்டி
அது உங்களுக் கம்மியா
ஒரு ஃபைவ் பிப்டி ரேஞ்சு ஆ ஒரு ஃபைவ் பிப்டி ரேஞ்சுக்கு எடுத்திருந்தா என்னால இந்த காலேஜ் போமுடியாது எனக்கு பிடிச்ச காலேஜ்க்குதா போவ அப்டின்னா சேரி இந்த புள்ள ஏதோ பிளான் பண்ணி வெச்சுருக்கே அவுங்க மார்க்கு மதிச்சு என்ன மதிப்பாங்க மார்க்கே மதிக்கிற மாரி இல்ல அப்ப என்ன எப்டி மதிப்பாங்க
அதனால நறிய் நா வந்து ஃபைவ் தேர்ட்டி எடுத்தே
ம்
அப்போ நா அவ்ளோ கஷ்டமா இருந்துச்சி எனக்கு மத்த காலேஜ்ல்லா இந்த காலேஜ் இல்லாம திருச்சி காலேஜ்லா யூஜி மார்க் வச்சு ஃபிப்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்டா பீஸ் பெரிய காலேஜ்லலா நா என்ன நெனச்சிட்டு உக்காந்துருக் ஏ ஃபீஸ் அதிகோ பெரிய காலேஜ்லலா போவேணான்ட்டு நா மட்டு போயிருந்த எனக்கு பீஸ் கம்மியாயிருந்திருக்கு எவ்ளோ கஸ் ட்டமா இருந்துச்சு எனக்கெல்லா எ மார்க் வச்சுன்னா எந்த யூஸ்மே பண்ணிக்கலையே அப்டின்
ஆமா அதே மாரி சிஸ்டி பர்சன்டேஜ்க் மேல இருந்து ஃபிப்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேல இருந்தாலே உங்களுக் ஸ்காலர்ஷிப்லா கெடைக்கு
எங்க
நெறய போட்டல்ஸ் ஆன்லைன் போட்டல்ஸ்ல்லா இருக்கு காலேஜ்லல்லா கெடைக் க்காது இந்த ஒன் டைம் அமௌண்ட் ட்வெண்டி தௌசன் தேடி தௌசனு அப்டிலா கெடைக்கு நா எல்லா பாத்து வச்சிட்ட காலேஜ் ஐடி காடு அதுக் வேணுமா சோ நா அதுக் வேண்டி வெயிட் பண்ணிட்ருக்கே அது மட்டு கெடச்சதுனா அப்ளே பண்ணி விட்றலா எல்லாத்தையு அப்ளே பண்ணிடலா வர்றது வரட்டு வராதது வர வேண்டா
சேரி இருங்க எனக்கு ஒரு கால் வருது
ஆ ஓகே